நல்லா இருக்கேங்க, நீங்க எப்டி இருக்கீங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சு அதிசயமா கால் பண்ணிருக்கீங்க
செரி பேசி ரொம்பனால் ஆச்சுங்குல இன்னைக்கு கொஞ்சோ வேலல்லா முடிச்சு கொஞ்சோ ஃப்ரீயா உக்காந்து இருந்தேங்க செரி கூப்பிட்லான்ட்டு கூப்ட என்ன பண்றீங்க கேக்கலான்ட்டு
குட்டி பாப்பா என்ன பண்றா
ஆ பாருங்க நல்லா தூங்கிட்டுருக்கா. இப்போதா கூழ்லா குடுத்து தூங்க வச்சிருக்க இங்க கொஞ்சோ தூங்குவாங்க அவ
சாப்ட்டுக்கிறாளுங்களா நல்லா
கொஞ்சோ அடம் பிடிக்கிறாங்க சாப்டறதுக்கு என்ன வேணா வாய நல்லா இருக்க மூடிக்கிறா சாப்ட மாட்டேன் சொல்ட்டு. நாம என்னா பண்றது ஒரு மணி நேரம் விட்டு இருக்கு முன்னாடியே அழைய வேண்டியதிருக்கு ஊட்ட ஊட்டன் சொல்லி
செரி செரிங்க என்ன பண்றது நம்ம தான பாத்துக்கணு வேற வழி இல்லேலங்க
ம் அவங்க பத்தீங் நல்லா கேரட்லா சாப்ட் எத்துக்கறாங்க அந்த கூழ் ஐட்டம் புடிக்கிறதே இல்ல அவளுக்கு
பரவால்ல பரவால்லைங்க பரவால்ல வெஜிடபிள்ஸ் குடுங்க அது நல்லது தானாங்க கொழந்தைங்களுக்கு
ஆ ஆமாங்க முடிஞ்ச அளவுக்கு அவ கொஞ்சோ சாப்ட்டுக்கறா இனி கொஞ்சோ சாப்ட வைக்கணு
செரி செரிங்க நல்லது குடுங்க ரொம்ப நல்லது அப்பற இப்போ என்னென்ன மாரி ஐட்டம் குடுத்துட்டு இருக்கீங்க கொழந்தைக்கு
நா பாருங்க அவளுக்கு இந்த ஆ. சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சு குடுத்துட்டு இருக்குற மசிச்சு அந்த சப்போர்ட்டா ப்யூரி இருக்குல்லைங்க அதையு நல்லா குடுத்துட்டு இருக்குற சப்போர்ட்டா ப்யூரியு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா அரைச்சு குடுக்க முடியாதுல்ல நல்லா அந்த இரும்பு சல்லடன்னு சொல்லு வாங்கல அந்த ஜூஸ்ல்லா பில்டர் பண்றது அந்த மாரி அது நல்லா போட்டு ச சப்போட்டாவ போட்டு அது நல்லா அமுத்தி ஏத்த கீழே மாரி ப்யூரி மாரி வரு அந்த மாரி குடுத்துட்டு இருக்க சப்போட்டால இந்த மாரிதா குடுத்துட்டு இருக்கேங்க. அப்ற இந்த செர்லாக் பாத்தீங்கன்னா கடைல வாங்கி குடுக்குறது அதெல்லா வேஸ்ட் தான அதுவு அது ஹெல்த்தியு கூட கெடையாது பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே இந்த மக்கானா பொட்டுக்கல்ல அந்த அதெல்லா போட்டு நானு ஏதோ ஒன்னு பண்ணி ஃபில்டர் பண்ணி பருப்பு இந்த கேரட்டு அந்த மாரில்லா போட்டு ஒரு டைம் குடுப்ப இந்த சாப்பாடு கொஞ்சோ அந்த மேல போட்டு குடுப்ப அப்படில்லா குடுத்துட்டு இருக்கே ஒவ்வொன்னா குடுத்துட்டு இருக்கேங்க
செரி செரிங்க ம் மாங்காய் கொஞ்சோ இருக் க்குங்களா அதா வருவீங்ளா குடுத்துர்றதுக்கு அப்டின் சொல்லி கேக்குற
ஆமாங்க நானு ஊருகா போடணு. ரொம்பநாளா நல்லா வெயில் அடிக்குதுங்களா போட்டு வச்சு நல்லா சாப்ட்டுக்குவாங்க இந்த தயிர் சாப்பாட்லா சாப்ட்டா சாப்ட்டுக்குவாங்க போடணுங்க ஊறுகாலா நீங்க மாங்காப்பூ ஊறுகா போடலீங்ளா
இப்பதாங்க போட்டு வச்சிருக்க போட்டு வச்சுட்டு மாங்கா ஊறுகா போட்டு அப்பற எலும் எலுமிச்சம் பழம் இருந்ததுங்க கொஞ்ச எலுமிச்சம் பழம் ஊறுகா ரெண்டு ஊறுகா போட்டு வச்சிருக்கேங்க நானு
ஓ சரி சரி நார்த்தங்கா ஊறுகா நாங்கலா பாத்திங்க வச்சுக்கோங்களே எங்க ஊர்ஸ் நார்த்தங்கா ஊருகா அதிகமா ஊருகா போடுவாங்க லெம்மன விட நார்த்தங்கா நல்லா நா சாப்டுவாங்க ஊர்ல எல்லாருமே அத அதிகமா போடுவாங்க
நார்த்தங்கா எங்க கிட்டயு இருக்குங்க நல்லா பெரிய நார்த்தங்கா
ம்
ம் இப்ப கூட பாட்டி வந்து எங்க ஊர்ல இருந்து பாட்டி வந்திருந்தாங்களாங்க
ம்
பாட்டி வந்து அது எப்டி வச்சாங்கன்னா நல்லா வந்து அது நல்லா கழுவிட்டு நல்லா குட்டி குட்டியா அரிஞ்சு நல்லா அந்த தண்ணியில போட்டு கொஞ்ச வேக வச்சு அதுக்கப்பறோ எடுத்து நல்லா ஆவியில வேக வச்சாங்கன்னு நெனைக்கிறே ஆவியில வேக வச்சு அதுக்கப்பற எடுத்து உப்பு உப்பு போட்டு நல்லா குளிக்கி ஒரு மூணு நாள் ஊற வச்சுங்க ஊற வச்சு அதுக்கப்பற என்ன பண்ணாங்கன்னா அந்த கடுகு வெந் ந்தையோ இதெல்லா நம்ம எப்பயு அரைப்பம் பாத்தீங்களா
ஆமா
அந்த மாதிரி வந்து அரைச்சிட்டாங்க அரைச்சு அத நல்லா மூணு நாள் ஊற வச்சு நல்லெண் நல்லா வணக்க னாங்க நல்லா வணக்கி இத்தினின்டு கொஞ்ச வெள்ளம் இருக்குதுல்லங்க அதுல கொஞ்ச கசிப்புச்சன்மை தானங்க அதனால இத்தனி வெள்ளம் வச்சு கொஞ்ச கொழம்பு மாதிரியே வச்சுட்டு கொஞ்ச நல்லா ஊருகாவியு நல்லா தொக்கு மாதிரி ஊருகாவ நார்த்தாங்க ஊருகா அந்த மாதிரியே வச்சுட்டாங்க சூப்பரா இருந்ததுங்க பாட்டி வச்சது
எங்க அப்பா எடுத்துங்களு செய்வாங்க இந்த பாட்டி பாரத்தீங்கன்னா நல்லா அதா குட்டி குட்டியா கட் பண்ணி அதனால தனியா போட்டு இல்ல ஸ்டீம்ல ஆமா ஸ்டீம் தா பண்ணுவாங்க ஆ ஒரு பானையில தண்ணீல அடியெல்லா கொதிக்கி விட்டு துணிய மேல கட்டி அந்த நார்த்தங்கா அடுத்த நார்த்தங்கல்லா மேல போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணுவாங்க மூடி போட்டு நல்லா அத எடுத்துட்டு ரெண்நாள் காய வப்பாங்க வெயில்ல வெயில நல்லா காயவச்சு அத எடுத்து நல்லா அந்த நல்லெண்ணையை போட்டு நல்லா எண்ணெயை ஊத்தி நல்லா வதக்குவாங்க உனக்கு மணங்கிட்டு தனியா எடுத்து வச்சருவாங்க அத ஆரணங்காட்டி அதையே எடுத்து நல்லா தனியா இது பண்ணி மறுபடியு நல்லெண்ண ஊத்தி கடைல போட்டு நல்லா மொளகத்தூள் நெறைய போட்டு நார்த்தங்கலல்லா போட்டு நல்லா ம நல்லா வணங் சுருள வணங்கி விட்டு அதனால ஒரு சில்லி பருத்து குழறம்பலைங்க நல்ல கொல கொல கொலன்னு ரெட்டிஷா அந்த மாரி வரும் நல்லா எண்ணெயிலயே வணக்கி இது பண்ணி அதுக்கப்பற ஒரு ஒரு ரெண்டு நாள் ஜாடியில போட்டு ஊற வச்சிருவாங்க நல்லா அதுக்கப்பற எடுத் சாப்ட்டா சூப்பரா இருக்கும் எங்க பாட்டி செய்வாங்க
பரவாயில்லைங்க சூப்பரா இருக்கு நீங்க சொல்லும் போதே எனக்கு வாய் வருதூ பாட்டு செஞ்சாங்கன்னா கொஞ்ச கொண்ணு வந்து தாங்க
கண்டிப்பா செஞ்சு தாரங்க அவங்களும் ஊர்ல இருக்காங்க கண்டிப்பா வருவங்க எடையில செய்ய சொல்லி கொண்டு குடுத்துட்டு போறே
நீங்களே இதே மாரிதா செய்வீங்களா இல்ல உங்க பாட்டி மாரி செய்விங்ளா நீங்க வ
நா பாட்டி மாரிதா செய்வேங்க நல்லா இருக்குங்களா டேஸ்ட்டு செரி லெமன போட்டே சொன்னீங்க லெமன போட்ட எப்படி போட்டீங்க
லெமன் ஊருகா வந்து நானு பாட்டி தா ஒரு எங் பாட்டி வந்து அறிஞ்சு குடுத் துட்டாங்க இன்னிக் நாந்தா ஊருகா போட்டேங்க லெமன் ஊருகா
பிளாக்
என்ன பண்ணாங்கன்னா அரிஞ்சு எல்லாக்கு நல்ல மேலயே நல்லா கழுகி நல்லா ஒரு துணி வெச்சு தொடச்சிட்டு அந்த லெமன நல்லா குட்டி குட்டியோ குட்டி குட்டியா ஒரு லெமனு சின் சின்ன அதாவ்து ஒரு எல்ம்ச்சம்பழோ அத வந்து ஆறா இருக்கணுங்க ஒரு எலும்ச்ச பழத்த ஆறா அறுத்து அது என்ன பண்ணுமோ உப்பு போட்டு நல்லா ஒ கொஞ்சோ ஒரு கை கூ நல்லா ஒரு கை நெறைய உப் பெடுத்து அப்டே உள்ள போட்டுட்டு கிட்டதட்ட ஒரு ரெண்டு கிலோ இதுக்கு இருக்குங்க அப்போ கை நெறிய கல்லுப்பு எடுத்து நல்லா போட்டு சுத்தமா தண்ணியே சேக் காம நல்லா குளிக்கி குளிக்கி குளிக்கி குளிக்கி விட்டொங்க காலைல சாந்தரோ காலைல் சாந்தரோ சொல்லி அப்ப நல்லா குளிக்கி விட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா ந ல்லா மூணு நாளுக்கு அப்புறோ நா வெந்தயோ கடுகு அப்புறோ வந்து வரமெளகா எல்லாத்தியு போட்டு நல்லா நல்லா வருத்துட்டு அதுக்கப்புற அதெல்லா நல்லா பவுட்ரு பண்ணிட்டுங்க நல்லா இது பண்ணிட்டு அப்புற நல்லண்ணெ கொஞ்சு நறையவே ஊ த்தனுங்க ஒரு அர லிட்டருக்கு மேலயே இருக்கு நல்லண்ணெ ரெண்டு கிலோ இல்லைங்க அதனால அர லிட்ருக்கு மேலயே இருக்குங்க அப்ப என்ன பண்ணா கடுகு கருவாப்பிள்ளே எல்லா போட்டு நல்லா தாளிச்சிட்டு பெருங்காயத்த போட்டுட்டு அப்பிடி இந்த அ இது இருக்குதுலங்க அ லெமனு எலும்ச்சம் பழத்த போட்டு நல்லா அந்த எண்ணெல்யே நல் லா இது பண்ணிட்டே இருந்தேங்க நல்லா கெளறி உட்டுட்டே இருந்த நல்லா கெளறி உட்டுட்டே இருக்க இருக்க இருக்க இருக்க இந்த அரச்சி வெச்சமில்லெங்க அந்த அரச்சு வெச்சது மேல போட்டு நல்லா இது பண்ணிட்டே இர்ந்தேங்க அதுக்கப் பறோ வந்து இது பண்ணிட்டு அம் நல்லா வந்து கிண்டிட்டே இருந்து நல்லா அந்த எண்ணயெல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப் பறோ நல்லா வணக்கிட்டே இருக்கணுங்க அப்பதா கெட்டுப்போகாம இருக்கு அதுக்கப்பறோ எடுத்து ஆரணு ஒரு அ ஒரு பதிய மதியானவ ரிக்கு காலைல போட்டு வெச்சேங்க மதியான வரைக்கு அப்படியே வெஷ்ட்டேங்க வெச்சுட்டு ஆறனு விட்டி ஒரு ஜாடில போட்டு எடுத்து வெ ச்சிருக்கேங்க எ ஒரு ரெண் நாளைக்கு முன்னாடிதா எடுத்து சாப்ட்டா அவ்வளோ அருமிய இருந்துதுங்க
நல்லா இருந்துச்சுங்க
ஊற ஊற ஊருகா வந்து ஊற ஊறதா அந்த டேஸ்டே வருதுங்க
அதா அதா அதா அதுக்குதே ஊறுகான் வெச்சுர்காங் இல்லையா
ஆமாங்க
சேரி சேரி கண்டிப்பா நா அந் சைடு வந்தா மறக்காம் வாய்ங்கிறேங்க
அ மாங்காவு போட்டு வெச்சிர்க்கே கொஞ்சோ ஊருகா வேண்ணாலு குடுத்து உடுறே செரிங்ளா
ம் சேரிங்க மாங்கால எப்டி செஞ்சீங்க
மாங்கால வந்து இதே மாரிதாங்க நல்லா வந்து வெயில்ல வந்து அ ஃபஸ்ட்டு மாங்காய வந்து நல்லா தொடச்சு எடுத்துட்டு எல்லா நா குட்டி குட்டியா குட்டி குட்டியா ஓரளவுக்கு குட்டியாங்க ரொம்போ குட்டியா போட்டா ரொம்ப கரஞ்சு போய்ருங்ளா அதனால நல்லா ஒர் நாலஞ்சு நா அ அறுத்திட்டு கொஞ்ச இத்தினி நேரங்க காலைல நானு நா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்ருந்த நானு காலைல நேரத்துல நைட்டு பொழுதோட பொறிச்சங்ளா மாம்பழ மாங்காயி கொஞ்சோ பழுக்க வெச்சுப் போட்டு கொஞ்சோ உங்களுக்கு கொஞ்சோ எடுத்து வெச்சுட்டு கொஞ்சோ அளவா எடுத்தங்க அளவா எடுத்து நல்லா வந்து மேல நல்லா அந்தப் பாலெல்லா இருக்குமுலங்க கழுவி எல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்பற அறுத்து கொஞ்சோ ஒரு பத்து நிம்ஷங்க அந்த பால் அறுக்குறமில்லங்க அந்த பால் போறக்காக ஒரு பத்துல இருந்து ஒரு கால் மண் நேர இருந்தாலு அர மண் நேர இருந்தாலு தப்பில்லைங்க வெயில்ல நல்லா காய வெச்ட்டு அதுக்கப்ற உப்பு போட்டு நெண்டு மூண் நாள் நல்லா குழுக்கி குழுக்கி குழுக்கி குழுக்கி விட்னுங்க குழுக்கி விட்டுட்டு இதே மாரி நம்ம கடுகு இதெல்லா போட்டு நல்லா தாளிச்சி எண்ணெய நல்லா வணக்கிற்ணுங்க வணக்குனாதா வந்து நம்மளுக்கு ஊறுகா கெடாமயே இருக்குங்க வர்ஷ கணக்கா வெச்சாலு ஊறுகா கெடவே கெடாதுங்க செரிங்ளா நல்லா வணக்கி இதே மாரி மதியத்துக்கு மேல ஜாடில போட்டு எடுத்து வெச்ட்டேங்க
ம் பரவால்லைங்க நாங்க இ இப்போ ரீசென்டா ஒரு மாங்க வாங்கிட்டு வந்தாருங்ளா ஒரு ரெண்டு வார இருக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாரு நாங்க என்ன பண்ட்டோ இந்த பா சா பருப்பு சாத செய்வோ இல்லைங்க அதுக்கு எப்பயுமே சும்மா அப்பளமா செஞ்சு குடுதுட்ருக்க ஊறுக சாப்டுட்ருக்கு வேற டிஃப்ரெண்ட்ட ட்ரை பண்ணு அப்டின்னு சொ சொன்னாரு நா என்ன பண்ட்டே நல்ல ஒரு ஸ்லேஸ் ஸ்லேஸா கட் பண்ணி மாங்காவ பச்ச மாங்கா கட் பண்ணி அதுல நல்லா நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க அத பண்ணிட்டீங்னா நல்லாரு நல்லா நெறையா ஊத்தி கடுகு மட்டு தா போட்ணு கடுகு மட்டு போட்டு கடுகு உளுந்தப்பருப்பு வேணா போட்டுக்லா நம்ம தேவனா போட்டுக்கலா போட்டுட்டு நல்லா அது அ மாங்காய போட்டு நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணு வணக்கிட்டே இருக்கும் போது ந நல்லா அது பாத்தீங்கனா வெந்து வந்துரு எண்ணெயிலேயு நல்லா எந்து வந்துக்கு என்ன ஆகு நல்லா ஜூசியா மாறிரு மாங்கா அது நா லை ட்டா மொளகாத்தூளு உப்பு அதெல்லா போட்டு நல்லா வெ வத்தக்கிட்டே நல்லா வெந்துரு வந்துருங்ளா அது டேஸ்ட் நல்லாருக்கு அது புதுசா டேஸ்டா இருக்கு சாப்ட சாப்டா அவ்ளோ அருமையா இருந்ச்சுங்க
பரவால்லைங் பரவால்லைங்க நல்லா இருக்கு தொக்கு மாதிரிதான சொல்றீங்க நல்லா இருக்கு அப்பற இந்த நெல்லிக்கா ஊறுகாலா புடிக்குங்களா உங்களுக்கு
ஓ அதெல்லா சூப்பரா இருக்குங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோனே அதா சாப்டுவே எடுத்து நானு
ஆமாங்க எனக்கு ரொம்ப புடிக்கு நெல்லிக்கா ஊறுகா இந்த மட்டை ஊறுகாலா வருமில்லங்க எவ்ளோ அருமையா இருக் கு அந்த மட்டை ஊறுகா ஸ்மெல்லு இன்ன நெனச்சு
ரொம்ப மிஸ் பண்றேங்க நானு
ஆமாங்க எனக்கு அந்த ஸ்மெல்லு நெனச்சாலே அந்த ஸ்மெல்லு வந்து இப்டின் நெனச்சாலே எனக்கு அந்த ஸ்மெல்லு வருதுங்க அந்த அளவுக்கு அந்த மட்டை உறுகா ஸ்மெல்லு நல்லா மனசுல வந்து பதிஞ்சிருச்சு இல்லைங்ளா
நம்ம சின்ன வயசுலருந்து சாப்ட்டு பழங்குனதில்லைங்க அது அதெல்லா எங்கங்கெ இப்பெல்லா சாப்புட்றாங்க கொழந்தைங்க அதெல்லா கெடைக்கிறதும் இல்ல இப்பெல்லா பாத்தீங்ளா
ஆமாங்க சேரிங்க பேசுனா பேசிட்டே இருக்கணு சேரி டைம்மாச்சுங்க பாப்பாவ போய் ஸ்கூலருந்து கூப்புட் ட்டு வர்ணு வெக்கட்டுங்ளா